ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்கா நா பேசுறது
ஆ கேக்குது கேக்குது
ஆ எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ என்ன ப்ளேஸ் உங்கள்க்கு
டபுள்ளா வாய்ஸ் கேக்குற மாரியே இருக்குது
அப்டியா
ஆ சரி ஓ ஆ இப்போ ஓகே தா ஓகே
ம் சாப்
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டாச்சி என்ன சாப்ட்டீங்க
நா தட்ட பயிரு கொழம்பு வச்சிருந்தே
ஆ சரி
ஆ அத மட்டு வச்சுட்டன்ட்டுதா சாப்ட்டுட்டு சே படுக்கலாமான் தூங்கலாமான் பாத்துட்டு வந்துட்டே
ஆ சரி ஆமா ஆமா நானு அதேதா
ம் சேரி சேரி நீங்க என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல இன்னைக்கு கருவாட்டு கொழம்ப வச்சு கீர பொரியல்
ஓ ஓகே நல்ல காம்பினேஷன் தா
உங்களுக் எந்த ப்ளேஸ் நீங்க எங்க இருக்கீங்க
நா வந்து காரைக்குடி
காரைக்குடி ஆ சரி சரி சரி ஓகேக்கா நா இந்த ஆ திருச்செந்தூர் கேள்வி பட்ருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்ருக்கே வந்தது
அதுக்கு பக் ஆ அதுக்கு பக்கத்துல உடன்குடியினுங்கற ஒரு ப்ளேஸ்
ஓகே ஓகே ம்
ம் ம்
என்னா வேலைக்கு போயிட்ருக்கீங்களா இல்ல வீட்லயா
இல்ல இல்ல ஹவுஸ் ஒயஃப்தா நாங்க
ஓகே
நீங்க
நா ஒர்க்கு ஆ ரொம்ப ஷோச ஆமா
ஆ என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்து ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர்
அப்டிங்களா சரி சரி சரி சரி வேறன்னப்போ
ஹவுஸ் ஃஒய்ப்னா போர் அடிக்குதா
ஆமா சமையல் அப்டியே போதும் அப்டியே டைம் போது காலை ஃபுல்லா அப்படி போவோ இன்ன கொஞ்ச நைட்டு மட்டு கொஞ்சம் போறடிக்கு
ம் ச சரி
ம் காலை சமையல்ல ஜாப்பு அதா என்ன ஜாப்பு இங்கனக்குள்ள ஏனா ஜாப் இல்ல எந்த ப்ளேஸ்ல வேற எட ம் ட்ரை பண்ணி பாக்கணு
ம்
ம் எங்க ஏரியாலனா ஜாப் நா அவ்ளோ இல்ல
ம் என்ன படிச்சிருக்கீங்க
நானா பிஏ பிஏ படிச்சிருக்க ம் நீங்க என்ன படிச்க்கீங்க
நான் எம்எஸ்சி முடிச்சிருக்க
ம் ஓ
ம் அப்ப நல்லா சமப்பீங்ளா
ஆ சமையல்லா நல்லாதா தா பண்ணுவ
எனக்கு சமையல் சரியா வராது ஏதோ சமப்பேன் சுமாரா சமப்பேன் ஏன் ஹஸ்பண்டு திட்டிகிட்டே இருப்பாரு
ஆ செரிக்கா செரி செரி பிரியாணிலா நல்லா சமப்பிங்ளா
ஆ ஹ எனக்கு எதோ கொஞ்சோ சுமாராதா சமப்பே
ஆ
அவரு தேவைதாது ஒன்னு திட்டுவாரு அப்பன நீங்களே சமைச்சிருங்கன் சொல்லிருவே அவ்ளவா அது தேவை செஞ் செஞ்சு குடுக்குறத சாப்ட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோ அப்டின்ட்டு போயிடுவாரு
ஆ ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்க எப்பயாச்சு தா இங்க வருவாங்க அவங்க ஃபாரின்ல இருக்காங்க
ஆ சேம் எனக்கு அதேதா
அப்படியா ம் ஆ அதனால எப்பயாச்சு வரும்போது அவரே சமைச்சு குடுக்க குட்டுண்டு உட்ருவே
ஆ சேர் சேர் சேர் நீங்க இப்ப வீட்ல அம்மா வீட்ல இருக்கீங்ளா மாமியார் வீட்ல இருக்கீங்ளா மாமியா வீட்ல
ஆ மாமியார் வீட்லயு இல்ல தனியா வந்தாச்சு
ம் தனியா
ஆமா நா மட்டு தனியா இருக்க
ம் புள்ளைங்களா
ஆ இல்ல
இல்லயோ சேம் சேம் ஸ்டோரியா இருக்கே நம்ம ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரு ஸ்டோரியு ஒரே லைஃப் ஒரே மாரி போன மாரி தெரிது எனக்கு அப்டிதா கல்யாண முடிஞ்சி சிக்ஸ் இயர்ஸ் ஆது
ம்
ம் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டே தா இருக்கோ நெறய மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு
ம்
ம் எல்லா பக்கமுமே போயாச்சி ம் நா ஐவிஎஃப் வர போய்ருக்க டொல் இயர்ஸ் ஆச்சுன்னு ஆ ஐ வி ஃப்ல்லா பண்ணிருக்கீங்ளா
ஆ ஒரு தடவ பண்ணே ஃபெய்ல்டு ஆனத்
நானு ஒரு நானு ஒரு டைம் பண்ண ஃபெய்லர் போன டைம் ஒரு அட் அக்கா எனக்கு கால் பண்ணாங்க அந்த அக்காவு இதே ஸ்டோரி தான் சொல்றாங்க அவ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா அ ஈஸ் போயி அப்ற பிரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா எப்டியோ அந்த இதுல செக்கன்ட் டைம் பண்ணிட்ருக்காங்களா அது
உம்
ம் நா வந்து ஃபை ஃப்ரீஸ் பண்ணி எம்பியியோலு ட்ரை பண்ணியாச்சு
உம்
அதுலயுமே சரி நீங்க அப்படி ட்ரை பண்லயா
ஆஹா இல்ல ஒரு தடவ ட்ரை பண்ணோம் ஃபெய்ல்டுனு வந்தது அதுக்கப்புறோ ம்ம் அவரு வந்து ட்ரை பண்ணலா வேணா நார்மலாவே நம்புளுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் உடு அப்டின்னாங்க அது ஆளே இல்லேயே ஆமா ஆளே இல்லாம ட்ரை பண்ணனா என்னத்த போய் ட்ரை பண்றதாருக்கு போங்கடாட்டு சரின்டு அதுக்கப்றோ ஒண்ணத்தையு ட்ரைப் பண்ணிக்கலா ட்ரை பண்ணாலே யே ஒரு வீடும் வேற வாங்குனோ அதுக்குரிய பினான்சியல கொஞ்சம் ஓட்டணுமேங்கறதுனால இல்ல அதுக்காக இப்பதைக்கு போயிருக்கிறாங்க
ஆமா ஆமா நாங்களும் அதேதா இப்பதா ஒரு வீடு கெட்டி முடிச்சு போனதுனால தா திரும்ப ரிசன் ஃபாரின் போயிட்டாங்க சரி கொஞ்சம் கடனா இருக்கு அத ஆ அதுதா எனக்கு சிரிப்பா இருக்கு சேமா இருக்கு ரெண்டு பேரும் ஸ்டோரியும் முடிந்து ம் அதனாலதா ரிட்டன் போயிருக்காங்க ஆமா கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு என் லக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க சேரிக்கா
ஸ்டோரியா இருக்கு கேக்குற பெரிய ஷாக்கா இருக்கு
ஆமா ஆமா அத நானு முழிக்கிறேன் எல்லாமே சேம் ஸ்டோரியா வருது அப்டின்டு
அ உங்க ஹஸ்பண்ட் எந்த நாட்டுல இருக்காங்க
துபாய் தா
துபாயா துபாய்னா நீங்களுமே போயிடலாமே போக முடியாதா
இப்போ ஹஸ்பண்ட் வந்து சேலரி கொஞ்சம் இஷயூவா இருக்கு இன்ஜினியரிங் அந்த மாதிரினா கொஞ்சோ சே நல்லா கிடைக்கும்ல இவுங்க வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் தா அதனால கொஞ்சம் கம் அதனால கொஞ்சம் கம்மியா சேலரி தர்றனால கூட்டு போகணும்னு ஐடியால இருக்காங்க கொஞ்சோ நம்ம கடன் இசியூ இருக்குல்ல அதனால அதையு கொஞ்சோ கிளியர் பண்ணிட்டு கொஞ்சோ கூட்டு போறேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுனு அப்டியே ஓடிட்டு இருக்காங்க ஆனா ஒன் இயருக்கு ஒருக்கா வருவாங்க த்ரீ மந்த் டூ மந்த் லீவ் அவ்வளோதா
அப்படிதான்ப்பா என்ன என்னோட லைஃப்ம் அப்படிதா மேரேஜ்ல இருந்து இப்ப வரைக்குமே அப்படிதா ஒன் மந்த் டூ மந்த்ன்னு வருவாங்க பினான்சியல்னா முன் னாடி உம் முன்னாடி முன்னாடி அவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகும் இப்ப இந்த வீடு வாங்கினதுல இருந்து எனக்கு வருது அவ்வளவுதா ஒரு டூ இயர்ஸ் ஆ எனக்கு வருது திடீர்னு வீட வாங்கிட்டோன்னா அது ஒரே ஃபினான்ஷியல ஓட்டுர மாதிரி ஆகுது
ஆமா ஆமா கண்டிப்பா
உம்
உம் ஆமா ஆமா சிஸ்டர் அவுங்க என்ன ஒர்க் பண்றாங்க ஹஸ்பண்ட் எந்த ஊர்ல இருக்காங்க
அவுங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க
உம் உம் செரி செரி என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்க சைட் இன்ஜினியர் அவுங்க எலக்ட்ரிஷியன்னு
ம் ம் ம்
ம் ஒர்க் பண்ற சூப்பர்வைசரா இருக்கற நா
ம் ஓகே ஓகே ஓகே அ சேரி
நா அதனால யாருக்காச்சு சமைச்சு குடுக் குடுக்கணு அப்டின்னா அது அவருக்கு மட்டும் தான சமைச்சு குடுப்ப அதனால அவர் இல்லாததுனால நானு அதிகமா சமைக்கலா கத்துக்கவு இல்ல இருந்தாங்கனா எதாது சமைக்கலா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக் இல்ல நா வந்து அதனால ஆள் இல்லாததுனால நா மட்டுமே சமைச்சி ம் என்னால அந்த ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரும்போது ஆஹ் ஒன் மன்த் வரும்போது
ம்
அதாது ஒரு பதினோரு மாசோ சமையலே இல்லாம தான இருப்போ அப்டிங்கம்போது அதுக்குரிய டச்சே இல்லாம போய்டும் ஏனோ தானோன்னு சமைச்சு இந்தாங்கப் புடிங்க இதுதா சாப்பாடு சாப்டுங்க அப்டின்ட்டு போயிறது இது
சேரி சேரி சேரி
ஓ
எங்கஸ்ல முஸ்லிம்ஸ்ல உங்க தெரியும்ல நெறையா சமைப்பாங்க பிரியாணி எல்லா நல்லாண்டு
ஓ ஓ
நீங் அ நாங்க முஸ்லிம்ஸ் நாங்க முஸ்லிம்ஸ் தனனா எ பேர் ஷிஃபா முஷ்லிம் தா
ஓகே
அதனால பிரியாணினா கொஞ்சோ நல்லா வரும் அம்மா ஃபஸ்டே சொல் சொல்லி தந்துருக்காங்க அதனால அப்டி ஃபாலோ பண்ணி அப்டி கொண்டுட்டு போற பேட்டாச் ம் ம் ம்
மேம் நீங்க இது நீங்க ஆமா முஸ்லிம் மோஸ்லி இது பாய் அந்த மாரி தான இருப்பீங்க
ஆமா ஆமா அதா சிஸ்டர் கொஞ்சோ ஒர்க்கு இஷுனாலதா கொஞ்ச கூட்டு போல ப்ரே பாப்போ சொல்லிருக்காங்க பாப்போம் ப்ரேபண்க்கோங்க எனக்
கண்டிப்பா கண்டிப்பா ம்
வேறன்ன
நா நானு கிறிஸ்டினு
ஆ சரி சரி
ம் யாத எனக்கு அதனால இல்ல லா மேரேஜக்கு முன்னாடியே நா சமைச்சது இல்ல அதுக்கப்றமு அதிகமா சமைச்சதுல எதோ கொஞ்சோ சுமாரா சமைக்கணு சாப்புண்ணுமே அப்டிங்கறத்துக்காக கொஞ்சோ சுமாரா கத்துக்குவே அவ்ளதா
ம் சரி சரி சரி சரி
எதாவது கொழந்தைங்க இருந்துச்சுன்னா கொழந்தைக்கு எதா வெரை ட்டியா சமைக்கணுன்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போய்ருக்கு அதுவு இல்ல ஹஸ்பண்டு இல்லையா அதனால எதுக்கு
ஆமா நம்ம மட்டுதான எதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்கலானு அப்டி போய்ரு
ஆமா அஜஸ் ஆமா அவ்ளோதா
ம் சேரி சேரி அம்மா வீடு பக்கமா தூரமா
அவுங்க தஞ்சாவூர்
சேர் சேர் சேரி அப்பப்ப போய் பாத்துக்குவிங்ளா ம் ஆ
அப்பப்ப பேச்சுலரா போயிட்டு வந்துட்ருப்பே இப்ப ஒர்க்கே கரெக்ட் டா இருக்குற மாதிரி இருக்கு ஜாபூக்கு போறதே கொஞ்சோ கரெட்டா இருக்கு
ஆ நம்ம ஜாப் போறனால கொஞ்சோ உங்குளுக்கு இதாருக்கு ம்
ஆமா அதனால கொஞ்சோ போரடிக்காம கொஞ்சோ போவு ரொம்ப போரா போவு
ம் சேர் சேரி நீங்க ஐவிஃப் எந்த ஹாஸ்பிட்டல்ங்க பண்ணிங்க
இங்க காரைக்குடியிலே தா கவிதா ஹாஸ்பிட்டல்னு ஒன்னு
எப்டி நல்லா பாக்குறாங்ளா அங்க
நல்லதா பாத்தாங்க எனக்கு ஆனா ஃபெயில்டுன்னு வந்துச்சா அனால ஆனா ச நறைய பேருக்கு சக்சஸு ஆயிருக்கு
ஆமா நா பாக்குறே திருநெல்வேல குயின் ஹாஸ்பிட்டல் அங்கியு நறைய சக்சஸ் வந்துருக்கு ஆனா நம்மளுக்கு தா தேடி வருது நறைய எங்கூட பண்ணவங்க ரெண்டு பேருக்கு டுவின்ஸே கெடைச்சிருக்கு
ஓ அங்க எவ்ளோ ரேட் ஆனது
த்ரீ லேக் இப்போ இப்போ த்ரீ லேக் நா பண்ண சொல்ல டூ லேக்
ஆ
இப்ப அவங்க கூடிர்ச்சாமே த்ரீ லேக் ஆக்கிட்டாங்க
ம் எல்லா பிஸ்னஸ் தானே
ம் கண்டிப்பா உங்ளுக்கு என்ன ப்ராப்ளம்
எனக்கு ஒரு ப்ராப்ளமு இல்ல ஹஸ்பண்ட் கூட இல்லாததுதா ப்ராப்ளம்
இல்ல அப்ப ஏன் நீங்க ஐவிஃப் க்கு போனீங்க
அது இயர்சு அப்டியே ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல அதனால சொன்னே ஆனா ப்ராப்ளம் அவருக்கு இல்ல எனக்கு இல்ல இயர்ஸ் போயிட்டே இருக்குது நார்மலா அது இது பண்ணும்போது செட் ஆக மாட்டேங்குது அப்டிங்கறதுனால செரி அட்லீஸ்ட் ஐவி ஃப் ஒரு தரவ ட்ரை பண்ணி பாப்போமேன் சொல்லிட்டு பண்ணோ
ம் சேர் சேர் சேரி
ஆ